ஹலோ
ம் சொல்லுங்க
ம், எப்டி இருக்கீங்க?
நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே
அப்புறோ, என்ன செய்தி?
நீங்க ஆஃபிஸ் போயிட்டு வந்தாச்சா
இன்னைக் ஆஃபிஸ் போயிட்டு வந்துட்டே
இன்னைக்கு ஆஃபிஸ் எப்டி இருந்துச்சு?
இன்னைக்கு ஆபீஸ் வழக்கம்போலதா காலைல பத்து மணிக்கு போனே போயிட்டு இன்னைக்கி கொஞ்சோ வேலை அதி அதிகமா இருந்ச்சு வேல பாத்துட்டு ஆ, கொலீக்ஸ் கூட பேசி ட்டு டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு ஒரு மூன்ற மணிக் கெளம்பி வந்துட்டே வீட்டுக்கு
சரி சரி க்ளைமேட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு மழ இருந்துச்சா
வந்து மழை வரும் வர்ற மாரியே இருந்துச்சு ஆனா மழை வரல
ஆஹ்
காத்து நல்லா அடிச்சது
சேரிசேரி ஆஃபீஸ் போறப்ப ரெயின் கோட் எல்லா போட் கொண்டு போயறீங்கையா
ரெயின்கோட் எப்பயு பேக்ல இருக்கு
பேக்ல இருக்கு சரி சரி
உம்
லன்ச் என்ன சாப்ட்ட
லன்ச் நா வந்து சப்பாத்தி பன்னீர் கிரேவி சாப்ட்டே
உம் சேரி சரி இன்னைக்கு என்ன நான்வெஜ் சாப்பிலையா
இன்னைக்கு நான்வெஜு நைட்டு சாப்பிடலான்றதுக்காக மத்தியானோ வந்து வெஜ்ஜு சாப்பிட்டே
சேர் நைட்டு சாப்பலையா
நைட்டு சாப்ட்டாச்சு நான்வெஜ்ஜு
உம்
நைட் வந்து பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கி நல்லா வெட்டு வெட்டுன் வெட் டியாச்சு
சேரி சேரி உம் நாங்க இன்னிக்கு சிக்கன் கொழம்பு பண்ணோம்
சிக்கன் கொம்பு எப்டி ருசியாக இருந்துச்சா
உம் சூப்பரா இருந்துச்சு நல்லார்ந்துச்சு
உம் சாப்ட்டோன்னே படுக்காதிங்க
ஆமா இன்னு நைட்ல டின்னர் எதும் சாப்புட்ல இன்னதா மத்யானந்தா சிக்கன் கொழம்பு பண் சாப்ட்டோ
உம்
ஆ ராத்ரிக்கி தோச
உம் தோச பொதுவா எத்தன தோஸ் சாப்டுவிங்க
ஆ ரெண்டு மினிமம் சட்னி எல்லா நல்லாருந்துச்னா மூணு சாப்டுவே
உம் மூணோட நிற்திக்கோங்க மூணுக்கு மேல சாப்டாத் மியா அளவா சாப்டுங்க அதுவு நைட் நேரத்ல அளவா சாப்டுங்க
கரெக்ட்டு தா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா அது ரொம்ப சாப்ட்டாலு ராத்ரி என்ன ஆகுதுன்னா நெஞ்செரிச்சல் வந்துருது தூங்க முடிய மாட்டேங்குது
ம் ஓகே ஓ கே என்ன உம் என்ன உடல் உழைப்புலா பண்றிங்களா எத்தாவ் யேது
உடல் உழைப்புன்றது வீட்ல வேல பாக்றது மட்டுதா மத்தபடி அ
உங்கிட்ட நா எத்தன எத்தன தடவ இத சொல்றது ஊ வீட்ல வேல பாக்றது வந்து உடல் உழைப்பே கெடயாது
உம்
வீட்ல வேல பாக்றது வந்து ஒரே எட்த்ல நின்னுட்ருப்பிங்க ஒரு எட்த்ங்க ஒரே ட்ல சூடான எடத்ல நின்னுட்ருப்பிங்க பாத்ரோ எடுத்து வெப்பிங்க பாத்ரோ கழுவீங்க இதெல்லா வந்து உடல் எழுப்பு கண கணக்லயே சேராது அதுவு உங்களுக்கு வந்து மூட்டுவலிதா அதிகமாகு
அது நேரமே கேடிக்க மாட்டேங்குதுல்லயா வெளியலாம் போறதுக்கு
நீங்களா சொல்றதுதா உங்களுக்கு நேரோ கெடைக்கு நீங்ளே யோஸ்ச்சு பாருங்க எத்தன வாட் எத்தன முற நீங்க வந்து சும்மா உக்காந்துருப்பிங்க மத்யான் நேர்த்ல தூங்குறிங்க இல்ல காலேல் லேட்டா எந்திர்க்கிறது நைட் லேட்டா படுக்றது இது மாறி எத்தன் நாள் பண்ணிருப்பிங்க
சொல்றது சரிதா ஆனா அது முயற்ச்சி பண்ணாலூ ரெண்ட் நாள் பண்ண முடியிது அடுத்து பா முடிய மாட்டேங்து
சோம்பேறிதனத்ல எதிர்கொள்ணூ இன்னிக்கி முங்க ஒடம்ப நீங்க நல்லா பாத்துக்குட்டா நாளிக்கு வந்து உங்க ஒடம்பு உங்ள நல்லாப் பாத்துக்கு இதுதா பழமொழி
கரெக்டு தா
உஹம்
எப்போ ஊருக்கு வர்றீங்க நீங்க
நானா இந்த வாரம் சொந்தக்காரங்க வராங்க
உம் செரி போன வாரம் நீங்க போயிட்டு வந்தீங்க
ஆமா வார வாரம் இப்பிடி எதாவ்து காரணமா போகுது ஊருக்கு வர முடிய மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாசம் ஆமா எனக்கு தெரிஞ்சு அடுத்த அ மாசம் ஸ்டார்டிங்லதா வருவே போல
டெலிவெரி டேட்டும் வந்துரு நீங்க வர்றதுக்குள்ள டெலிவரி டெலிவரி டேட்டு பன்னெண்டுன்னு சொல்லிரு ங்க டாக்டரு
ஹம்
இந்த டேட்டுக்குள்ள முடிஞ்சா பண்ணிருவாங்க அது சிசரியன் தா பண்ற மாரி இருக்கு ப்ரேஷன் பண்ற மாத்ரி வெள்ளிக்கெழம வந்து ஆஸ் பத்திரிக்கு போய் டாக்டர்ட்ட கேக்கணூ கேட்டு அவுங்க வந்து செரி ஓகே எந்த டேட்டு டெலிவரி வச்சுக்கலான் சொன்னா அது டைம் சொல்றே நானு ஊர்க்கு அவசியோ வாங்க.
ம் கண்டிப்பாக
ம்
ண்டிப்பாவனேன் எல்லா சேந்து ஓ ரேடியா வரே மாமா எப்போ ஊர்லேந்து வராரு வ
வர் இன்னூ கரெட்டா சொல்லல உ லீவு கெடைக்குன் சொல்லிட்டேருக்காரு லீவு கெடைச்சா அடுத்த மாசோ அதே டேட் தா நாங்களூ சொல்லிருக்கோ அவர்ட்ட இந்த நேரத்துக்கு வரலான் சொல்லி லீவு அப் ப் ளை பண்ணிருக்காங்க மொத அந்த டாக்டர் ட கேட்டுக்கணூ ஹாஸ்ப்டல் போயி இந்த டேட் ஓகேவா பண்ணலாமான்னு பாத்துக்கணூ ஓகேன் சொல்லிட்டாங்கன்னா அப் அப்றோ அவட்ட சொல்லி டிக்கெட் போட சொல்லாமா
ம் ஓகே ஓகே நீங்க முன்கூடியே சொல்லி வச்சிருங்க இந்த மாரி இந்த நாட்கள் பாத்து வச்சிரு கோன்னு
ஆமாமாம் அதா டெலிவரிக்கு அப்ப தேவையான பொருட்கள்லா இப்ப எடுத்து வச்சுட்டேருக்கோ அப்பத்னா ஆஸ்பத்திரி கெளம்புணூனா ட்ரெஸ்ஸு என்னென்ன தேவப்படுதோ எல்லா எடுத்து ரெடியா இருக்கோ
ம் நீங்க இப்ப கார்ஸ் காட்டுற ஹாஸ்பிட்டல் நல்லாருக்கா
ம் நல்லா பாக்குறாங்க டாக்டர் நல்லா கவனிக்கிறாங்க ரொம்ப பேர் வந்து அங்க டெலிவரி பண்ணிட் போயிருக்காங்க எங்க ரிலேஷன்லயே ஒரு மூண் நால் பேர் அங்கதா டெலிவரி ஆனாங்க நல்ல பா டாக்டர் பொறுத்தளவூ எந்த கொறையூ சொல்ல முடியாது நல்லதா பாக்குறாருன்
எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டரா இல்ல அவங்க பொண்ணு எக்ஸ்பீரியன்ஸ் இப்பதா பழகுறாங்க அது மாரி இருக்கா
அவங்க பொண்ணூ பாக்குறாங்க இருந்தாலூ அவங்க பெரிய டாக்டர் தா முக்கியமா பி ப்ரசோத்தப்பா அவங்கதா இருக்காங்க ஆ இது வரைக்கூ எந்தக் கம்ப்ளைண்ட்டூ அந்த ஹாஸ்பிட்டல்ல சொன்னதில்ல நல்லாதா இருக்கு
செரி நல்லது எனக்கூ எங்கயாவ்து ஊருக்கு போணூன் ஆசையா இருக்கு கடந்த வர்ஷ் ல வாரமா ரொம்ப வேலையாருக்கு அத்னால முடியல எனக்கு ஒரு மூச்சு விடுறதுக்கு எங்கயாவ்து போவணூ
ஃபிரியா இருப்ப இப்ப சனி ஞாயிறு எங்கயாச்சும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க
எங்க இந்த மாரி ஏதாவது யாராவது சொந்தக்காரங்க
உம் உம் உம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க எங்கேயாச்சும் ஒருத்த ரிலாக்ஸட்டு வந்தோம் கோவில்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்
எனக்கெல்லாம் கோ எனக்கு கோயிலுக்கு போனா எல்லாம் ரிலாக்சேஷன் கிடைக்கும் க இங்யாவது வந்து பீச் டேஷன் போன தான் எனக்கு ர
அப்படியா செரி செரி குற்றால சீசன் இப்ப நல்லா இருக்கே குற்றாலத்துக்கு போயிட்டு வாங்க
குற்றாலத்துக்கு போனா நல்லாதான் இருக்கும் உம் போகணும் நாங்க ரெண்டு பேர் மட்டும் போனா நல்லாவா இருக்கும்
அ ஃபேமிலியோட எங்க ரிலேஷன் எங்க அண்ண எல்லாருமே சேர்ந்து நாற்பது பேர் வரைக்கும் போறாங்க குற்றாலத்துக்கு ஒரு ரெண்டு வேன் எடுத்து
அப்பாடி உம்
பது பேர் வரைக்கும் அங்க போயி இங்க வந்து ஒரு பெரிய லாஜ்ஜ் ரூம் எல்லாம் ஒரு வீடு மாதிரி இருக்கு இங்கேர்ந்து சமயல் காருங்க ரெண்டு மூணு பேர கூட்டிட்டு போறாங்க போய்சாப்ட்டு நல்லா ஜாலியா ஒரு அஞ்சு நாள் ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணி சாங்க
நல்லது நல்லது
எங்களையும் கூப்பிட்டாங்க உம் எங்களையும் கூ ட்டாங்க இல்ல இப்ப முடியாது வேலையா இருக்கு அடுத்த வருஷம் வேனா பாப்போனுஞ் சொல்லிட்டோம் நாங்க
ஓகே ஓகே அதுவும் சரிதான்
போன வருஷம் நம்மல்லாம் போனது எப்படி இருந்தது நல்லா இருஞ்ச்சிலியா
அதையும் அது மறக்க முடியாத அனுபவம் தான்
சீசன் நல்லா இருக்கணும் ம் போனா அடிகள்கல்ல நல்லா தண்ணி இருந்துச்சுன்னா ஆஹ் நல்லாருக்கும் திடீர்னு வந்து வெள்ள பெருக்குன்ச்சொல்லி குளிக்க வி குளிக்க தடைனு போட்டுருராங்க அப்டி இருந்துச்சுன்னா குளிக்க முடியாம நல்லா இருக்காது
ம் கொடைக்கானல் வேணா போகலாமான் யோசிக்கிறோம் கொடை கேனல் போனா நல்லா இருக்கும் உம் ஆனா அங்கயும் வந்து கூட்டம் ரொம்ப கூட்டமாருக்கு போல
இல்லல்ல இப்ப கூட்டோருக்காது லீவு நேரந்தா பள்ளிக்கூடம் லீவு நேரந்தா ரொம்ப கூட்டமா இருந்துச்சு இப்ப வந்து அந்த அளவு இருக்கா
நம்ம இப்படி நெனைக்கிறோம் ஆனா பள்ளிக்கூட ஆரம்பிச்சிருச்சுன் சொல்ட்டு இப்பதா நெறைய பேர் வருவாங்க
உம் எப்பிடி லீவ் போட்டு வருவாங்களா பசங்களுக்கு லீவ்
ஆமா அவுங்க வந்து லீவு இருக்கிறப்ப இத மாறி கூட்டமாரு கோனு நெனச்சு இந்த மாரி திட்டம் போ ட்டு பள்ளிக்கூடம் இருக்கற நாளனிக்கி வருவாங்க
அப்புடியா சேர் சேரி நீங்க வந்து இந்த வெள்ளி சனி ஞாயிறு அந்த கிழமைகள்ல போ கூடாது திங்கள் செவ்வாய் புதன் அந் அந்த மாதிரி போனீங்கனா அதிகமா கூட்டம் இருக்காது
ம் மூணு நாள் எனக்கு வந்து லீவ் இருக்கு எனக்கு கிட்டத்தட்ட நாப் ப்பது நாள் அம்பது நாள் லீவு இருக்கு
ம், ம்
ம், என் மனைவி வேலை பாக்கற கம்பெனில வந்து லீவ் குடுக்க மாட்றாங்க அதுதா எங்களுக்கு பிரச்சனை ஒரு ஒரு நாள் லீவ் போட்லா கூட சேத்து ரெண்டுநாள் சனி ஞாயிறு வந்தா
இப்ப கவர்மெண்ட் ஹாலிடேஸ் ஏதாச்சு வந்துச்சுன்னா சேத்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் போட்டு போயிட்டு வாங்க
கவர்மெண்ட் ஹாலிடே இப்ப வந்து ஜூன் நடக்குது இல்லையா ஜூன்ல எல்லா வந்து கவர்மெண்ட் ஹாலிடே எதுவு இல்ல
ம்
ம் நீங்க எப்ப சாப்ட போறீங்க சாப்ட்டீங்களா
இல்ல இல்ல இனிமேதா நா சாப்புட்ணு
ம்
வாங்க சாப்ட வாங்க நீங்க சேரி ஆ நல்லா சமைக்கிறாங்க நல்லாருக் ஏ
டேஸ்டார்கா
டேஸ்ட்டாருக்கு அவங்க கொற சொல்ல முடியாது நல்லா சமைக்கிறாங்க
உம் இவுங்கள வச்சுக்கோங்க கூடவே இன்னொரு ஆறு மாஸத்துக்கு
ஆமா ஆமா சேரி நான் இப்ப வச்சறேன் அடுத்து நான் பேசுறேன் ம் சரி ஓகே நன்றி